ஹலோ ஹலோ
ஹலோ
ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ
ப்ரோ கேக்தா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ
ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங்க கேக்குது ப்ரோ ஆ சாப்பிட்டே ப்ரோ நீங்க
ஆ சப்பிட்டே ப்ரோ இப்பதா என்ன ப்ரோ ஸ்பெஷல்லு
பசங்க வெளியருக்குறோம் சிக்கன் ப்ரோ
அப்படிங்களா என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்களா இல்ல படிக்றீங்களா
படிக்கிறோம் ப்ரோ
ஹலோ என்ன ப்ரோ பட்டிக்குறீங்க காலேஜ் படிக்கிறீங்களா கல்யண ஆயிச்சிங்களா ப்ரோ நா ஒர்க் பண்றேன் ப்ரோ ஃபாரின்ல
ஆ சேரி ப்ரோ
இப்ப வீட்டுக்கு லீவுக்கு வந்துருக்கேன்
ஆ தெரியும் ப்ரோ
கம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிங்க நிங் நானு அங்க எலக்ட்ரிஷனா இருந்தோம் ப்ரோ சைட் எலக்ட்ரிஷனா இருந்தோம்ப்பா இந்த பெரிய பெரிய இ பி லைன் எல்லா வருதுல ப்ரோ
ஆமா ப்ரோ
அது பிளான்ட் இது பண்ணுவாங்க அது ஃபேக்டரிங்க அந்த மாரி சைட்டு பெரிய பெரிய சைட்ல எல்ல க்ட்ரியன் இருப்ப வேற வேலை க்காண்டி வேற ஊருக்கு போகறதுக்காக வந்திருக்கே வந்து ஒரு மூணு மாசம் ஆகுது ப்ரோ வீட்டுல தா இருக்க திரும்பவும் போவனும் ப்ரோ இப் ட்ரரைனிங் அட்டன் பண்ணிட்டு போவனும் ப்ரோ
சேரி ப்ரோ அந்த வேல உங்களுக்கு புடிக்கலையா
புடிச்சிருக்கு ப்ரோ பட் என்னன்னா மேரேஜ் ஆயிடுச்சு இப்பதா குழந்த ஒண்ணு சேரி அதனால கொஞ்ச நாள் வீட்லயே இருக்கலா இந்த மாரி வந்ததோம்ப்பா பசங்க வளரும்போது நம்ம கூட இருக்கலா இலைங்
ஆஞ்
அப்போ ப்ரோ ட்ரிப் எதனா போனீங்களா ஃப்ரெண்ஸ் கூட எங்க ப்ரோ போயிட்ட வந்தீங்க வேல என்னை ஓகே ப்ரோ சூப்பர் ஸ்பாட் ப்ரோ நா கூட நிறைய டைம் போயிருக்கேன் வேலங்கண்ணி தஞ்சாவூர்லா
உம் வேளாங்கண்ணி போன ப்ரோ முட்டி போட்டுன்னு போன ப்ரோ
அய்யயோ வேண்டிக்கினீங்களா‌ ப்ரோ
ஆமா ப்ரோ
ஏ ஃப்ரெண்டு கூட ஒரு ஒருத்தன் டுவெல்த் பாஸ் ஆனனு நினைச்சு வேண்டின்னு முட்டி போட்டு நடந்து எல்லாம் ரத்தம் ப்ரோ கால்முட்
ப்ரோ அவன் எங்கள கூட ப்ரோ வெயில்லேயே போனும் ப்ரோ வெயில் காலையிலே போயிட்டம் ப்ரோ மதியமா ஒரு பன்னெண்டு மணி அம்மா முட்டி நல்ல இது வக் ப்ரோ நா நா இது தா ப்ரோ காலேஜ் காலேஜ் பாஸ் ஆனு
வேல கெடைக்கணுமா அப்போ
ம் ஆமா ப்ரோ
நெறவேறிருச்சா ப்ரோ
இல்ல ப்ரோ இப்ப தா போயிட்டு வந்த
அப்டிங்களா சரி ப்ரோ என்ன ப்ரோ டிகிரி படிச்சீங்க
பி எ ஹிஸ்ரி ப்ரோ
பி எ ஹிஸ்ரி ஆ செரி ப்ரோ எல்லா அரியர் எல்லா கிளியர் ஆ ப்ரோ இல்ல எதன அரியர் வச்சிருக்கீங்களா
ஆ கிளியர் பண்ட ப்ரோ அரியர் வச்சே இப்ப கிளியர் பண்ணிடே ப்ரோ இந்த மந்த் இல்ல ப்ரோ
ஓ செரி ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்லா படிப்பீங்களா
நல்லா படிக்க மாட்ட ஓரளவுக்கு ஜாலியா இருக்க ஆனா சுத்தினே இருப்ப ப்ரோ கிளாஸுக்கு அவ்வளவா போ மாட்ட
ஜாலியா சுத்தினு இருப்ப
வீட்லெல்லா எப்டி ப்ரோ இருக்காங்க
வீட்ல நல்லா இருக்காங்க
நீங்க ஒரே ஆளா ப்ரோ இல்ல கூட பொறதங்க இருப்ப
அண்ண இருக்கா ப்ரோ
அவர் என்ன ப்ரோ பண்றாரு
அவுரு வேலைக் போறார் ப்ரோ
அவுருக் கல்யாணம் ஆயிருச்சுங்ளா
இல்ல ப்ரோ அவங்களே எதோ இருக்குறாங்கா இல்ல ப்ரோ இன்னு ஆவ்ல
ஆவு
இப்பதா ப்ரோ மு
அப்பறோ எப்பறோ கருப்பு மூவி பாத்தீங்ளா ப்ரோ
பாத்துட்ட ப்ரோ தேட் தேட்ருக்கு போய் பாத்த ப்ரோ நல்லா இருந்ச்சு சூப்பரா
எனக்கென்ன எனக் புடிக்கல ப்ரோ சும்மா ஃபன்னா இருந்ச்சு என்னான்னா அந்த மியூசிக் ரொம்ப தலவலி எடுத்துக்கிச்சு ப்ரோ தேட்டர்ல
அதா ஃபனா எனக் புடிச்சது அது நல்லாந்ச்சி அதா ஒரு வைபா இந்துது ப்ரோ
ம் வைபா இருந்துதுன்றிகளா செரி அங்க இருக்கும்போது மூவிஸ் எல்லா அவ்ளோ பாக்க முடியாது பசங்க கூட இருக்குறவங்களா அண்ணண்ணுகளா எல்லா நெட்ல டவுன்லோட் பண்ணி இந்த மாரிதா பாப்போ தேட்டர்லல்லா பாக்க முடியாது அங்கல்லா நம்போ எப்டின்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாரியான ஏரியாக்குள்ள பிளான்ட்டு போடுவானுங்க எதும் இருக்காது ஆள் நடமாட்டமே இருக்காது பாலைவன அப்டி இப்டின்ட்டு ரொம்ப ஒரு மாரியான எடத்துல தா குடுப்பாங்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ பாதி நாள்
அங்க எப்டி ப்ரோ வெறுப்படிக்குமா ஜாலியா ஒரு ஒரு அளவுக்
ஜாலியா இருக்கும்ன்னா வேல செய்யும்போதெல்லா கொஞ்சோ வெறுப்பா இருக்கு ப்ரோ எங்கனா சுத்துற மாரி இந்ச்சுன்னா ஜாலியா இருக்கும் ப்ரோ அப்பதா ப்ரோ நம்புளுக்கு அங்க எதும் இல்ல ப்ரோ சும்மா நம்ம ட்ரிப் போற மாரி எல்லா இல்ல ப்ரோ நம்புளுக்கு சன் சண்டே சண்டே லீவு ப்ரோ அவ்ளோதா அங்க ட்ரிப்பெல்லா போ முடியாது அந்த டைம்ல நம்போ வாஷ் பண்ணிக்கிறது துணி அதெல்லா இது பண்றதுக்கு கடைக்கு போயி நம்ளுக் தேவப்பட்ட திங்ஸ் எல்லா வாங்கி வச்சுக்கிற்துக்கு சரியா போயிடும் ப்ரோ ரொம்ப கஷ்டமான ஆள்க்கு அப்புறோ அதுவும் கேப் புக் பண்ணி ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப லாங்க்கு கூட்டுன் போய் அதுக்கே நம்போ வேலைக்கே போயில்லான் தோணும் ப்ரோ ஏன்னா அவ்ளோ செலவாகும் ப்ரோ அதுக்கு அதெல்லாம் கம்பெனிக்கார எடுத்துக்க மாட்டா ப்ரோ
இப்ப நம்ப ஊர்லே நம்ப ஏரியாவ்லே
அதுனால தா ப்ரோ ஓன் பிஸ்னஸ் பண்லான்ட்டு பாத்துட்டு இருக்க ப்ரோ
இன்னா பிஸ்னஸ் ப்ரோ
இப்ப பெயிண்ட்டு கட வெக்கலான்ற மாரி சொல்லிருக்கறாங்க எல்லா இங்க வேற நம்ப சரவ்ண்டிங்லா இல்ல பெயிண்ட் ஷாப் ஒண்ணு வச்சில்லா பெருசா கம்பெனி எதனா புச்சு கம்பெனி டீலர்ஷிப் வாங்கி பண்ணிலா அப்டின்ற மாரி நடந்தா நல்லா இருக்கும் ப்ரோ
நல்லா இருக்கும் ப்ரோ நீ உங்ளுக் புடிச்சுதா பண்ணுங்க ப்ரோ நீங்க ஜாலியா
அதா ப்ரோ பண்லான்ட்டு இருக்குற நீங்க இன்னா ப்ரோ சொல்றீங்க
பண்ணுங் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிதா பண்ணுங் ப்ரோ அவங்ளுக் விருப்பம் வந்து உங்ளுக் இன்னா தோண்ந்தோ வந்து அது பண்ணுங் ப்ரோ சக்சஸ் ஆகும் ப்ரோ
தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப ஆனா நீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்கா சொல்றீங்க கேக்கம் போதே நல்லாருக்கு அப்பறோ கூட எல்லா ஃப்ரண்ஸ் வந்து இங்க எல்லா சரோண்டிங்லல்லா அப்டிதா ப்ரோ சொல்றாங்க இங்க மாரி வச்சா இது போ இதாய்டு அவுங்கல்லா பிக்கப் பண்லான்ட்டு என்னானா அது பத்தி எதுமே தெரியாது ப்ரோ அதுனால்தா
கத்துகங்க ப்ரோ பாவ போக கத்துப்பீங்க நீங்க இல்லேனா தெருஞ்சவுங்க கிட்ட கேட்டு கத்
இல்ல மொதலீடு இன்வஸ்ட்மண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ அதுனால தா இப்போ லோன் வாங்கிதா பண்ற மாரி இருக்கு
ஆ
அதா ப்ரோ திருப்பி அதுல போட்டு அதுக்கு பேசாம நம்ம வெளிநாட்டுக்கே போயிருந்துக்கலா அப்டின்ற மாரி தோணிடுமோ கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ப்ரோ வீட்லயு கொழந்த வச்சுன்னு இருக்குறாங்க நா ஒண்டியாதா ப்ரோ பாக்கனு
ம்
அதுனால தா ப்ரோ எல்லாமே ரெண்டுக்கு எத்து தா பண்ணு கட கிடல்லா எது ஓனா இல்ல அதுலா அப்பறோ யோசிக்கிறோ ரொம்ப யோஸ்ச்சுதா பண்ண வேண்டியதா இருக்கு ப்ரோ
சேரிங் ப்ரோ யோசிக்க உங்கள விருப்பமா பண்ணுங்க ப்ரோ ஜாலியா
ஓகே ப்ரோ நார்த்து சைடல்லா போயிருக்கீங்களா ப்ரோ ட்ரிப்பு
இல்ல ப்ரோ நார்த்து பகு இல்ல ப்ரோ
நார்த்து சைடு தா ப்ரோ ட்ரிப்பல்லா போனோ நானு அப்போ ஊர்ல இருக்கம்போது படுச்சு முடுச்சுட்டு ஊர்ல இருக்கம்போது போயிருக்கிறோ ப்ரோ மணாலி இமாச்சல பிரதேஷ் கேரளா எல்லா டெல்லி நல்லாருக்கு ப்ரோ ஸ்னோ ஃபால்லா சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபாரின் மாரி இருக்கு ப்ரோ ஃபாரின விட டபுளா இருக்கு ப்ரோ நம்ம இன்டியாலயே அவ்ளோ சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபாரின்னு நம்ம வேலைக்கி போனதுனால நம்மளுக்கு அதோட இது தெர்ல நமளுக்கு கொஞ்சோ கஷ் கஷ்டமான வேல ப்ரோ பெரிய பெரிய டவர் லைனு எல்லா பாக்கனு ப்ரோ ரொம்ப கஷ்டோ ப்ரோ எலக்ட்ரிக்னாலே கஷ்டந்தா ப்ரோ தெரியாம போய்டுச்சு ஒரு இன்ட்ரஸ்ட் நா அதுனாலன்று போய்ருச்சு ப்ரோ ஃபாரின் ஃபாரின்னுட்டு அமோண்ட்டு செலவு பண்ணிதா ப்ரோ போனே இங்க ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி போனே ப்ரோ
மூணு லட்ச ரூபா ப்ரோ
ஆ நா செலவு பண்ணி போனது அவ்ளோ ஆச்சு ப்ரோ கமிஷனு அது இதுன்ட்டு
அது எத்துட்டீங்களா ப்ரோ வேலைக்கு போய் ச அந்த காசு சம்பாதுச்சுபீங்ளா
எழு எழுவதாயிரோ ப்ரோ சம்பளோ மாசோ
ஆ ஆனா அதுக்கு வேலக்கி ஏத்தா மாரிதா காஷ்
ஆமா ப்ரோ சாட்டடே லீவு டைம்ல சாட்டடே சண்டே ஹெவி ஒர்க் இருந்துச்சுனா அதல்லா பாத்தா அது எக்ஸ்ட்ரா பேமண்ட்டு ப்ரோ ரியால் அந்த ஆமா ப்ரோ இரு இருவது ரியால் மு முப்பது ரியால் அப்டின்ற நம் ஊரு காசுக்கு எட்னூறு ரூபா தொள்ளாயிர ரூபா அந்த மாரி குடுப்பாங்க ப்ரோ ஒரு நாளக்கி
ஆனா ஆனா ப்ரோ ஆனா கஷ்டோல்ல
ரொம்ப கஷ்டோ பரோ நா நாய்படாத பாடு பட்டு வந்தே ப்ரோ நம்ம ஊர்ல நம் ஊர்ல இந்திக்காரனுங்க எப்டி வரானுங்க அந்த மாரி நம்ம போய் அந்த ஊர்ல அந்த மாரி இருக்கோ ப்ரோ
ஆ இந்திகாரன நம்ம வேல வாங்குவோமே
ஆனு நம்மளுக்கு அங்க தூங்குறதுக்கு எடோ இருக் அதாவ்து ப்ரோ நல்லா கஷ்டப்பட்டு வேல செய்வோ நைட்டு தூங்குறதுக்கு கஷ்ட சும்மா இருக்கொ ப்ரோ தூக்கமே வராது ஆ இது கூட இருக்கிறவங்களு
ஏங்க ப்ரோ ரூம்ல தங்குவீங்களா
போற இடத்துலல்லா ரூம் ரெடி பண்ணிடுவாங்க ப்ரோ சைட்டு கண்டேனைர் வருது இல்லிங்களா கண்டெய்னர் அதுலயே வீடு மாரி இருக்கு ப்ரோ அதுலயே ரூம் மாரி பண்ருவாங்க ப்ரோ
அதுலதா தூங்குவிங்களா
ஆமா ப்ரோ அதுலே ஃபேனு எல்லா இருக்கு தனியா டாய்லெட்ருக்கு சமைக்கிறது எல்லாமே வெளிய அப்பிடியெ சமைக்கணு ப்ரோ டெய்லி ஆளு இருப்பாங்க அதுக்கு அப்டியே மாறி மாறி ஒருத்தர் வேல பாத்துங்குன்னு அப்டியே மாறி மாறி நாங்க எட்டு பேர் இருந்தோ ப்ரோ இங்க நம்ம ஊருக்காரு அப்புறோ கேரளாவுல இருந்து வந்த ஒரு நாலு பேரு ஆமா ப்ரோ தமிழாலுங்க ஒரு எட்டு பேரு கேரளால இருந்து ஒரு நாலு பேரு இருந்தாங்க அத் பெடிட்ன்டு எல்லா ஊருக்காரங்களு ஒரு நாப்பது பேரு வேல செய்வோ ப்ரோ அவங்கவுங்களுக்கு அவுங்கவுங்க தனிதனிய அவ்ங்க டீமுக்கு சமைச்சுக்குவாங்க ப்ரோ தேவப்படுற திங்ஸ் எல்லாவாங்கினு என்ந்து கஷ்டோ ப்ரோ எங்களுக்குள்ளயே ஷேறு பண்ணிணு ரொம்ப கஷ்டோ ப்ரோ ஃபாரின் வாழ்க்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஆனா ஜாலியா இருக்கிறவுங்கள் இருக்கறாங்க ப்ரோ ப்ரோ
வேல செய்யாது
ஆமா ப்ரோ நல்லா கஷ் ஜாலியா இருக்கிற வேல செய்யறவங்களு இருக்கிறாங்க ப்ரோ ஒரு ஒரு சில இடோ ஆனா நம்ம போன இடோ இந்த மாரி ப்பே எடமாயிடுச்சு ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டோ ப்ரோ ஆமா ப்ரோ ஊருக்கு வந்துதா ப்ரோ கொஞ்ச நிம்மதியா இருந்ஞ்
யா
நிம்மதியாச்சு உயிர் வந்த மாரி ஆச்சு ப்ரோ ஊருக்கு வந்துதா
ப்ரோ நீங்க அப்ப எப்ப ஊருக்ககு போவோன்னு நெனைச்சீனு இருந்தினங்க போல ப்ரோ நீங்க போந்துலருந்து
நீங்க ஏனா போய்க்கட்டு போறீங்க ப்ரோ நல்ல எடமா விசாரிச்சு நல்லா போங்க ப்ரோ போற மாரி ஐடியா
ம் என நம்பா என போக மாட்டே ப்ரோ
பஸ்டு ஆ நம்பளு ரொம்ப கஷ்டப்பட்டுச் சு அதனாலே நானு எல்லாரு கேப்பாங்க என்ன கூட்ன் போ உன்ன கூட்ன் போ அப்டின்ட்டு எல்லா சும்மாசுத்தினு இருக்கிறவங்கள எல்லா நம்ம இருக்கா செலவு பண்ணிகுனு கூட்டுபோயிட்டா அவ போய்ட்டா அங்க இருந்து கஷ்டம் ப்ரோ நம்மதெல்லா தரவே மாட்டா ப்ரோ நம்மளது விசா பாஸ்போட் எல்லா நம்மளுக்கு தரவே மாட்டா ப்ரோ கம் கம்பெனி ஏஜென்ட் நா நாலு வருஷோ இருந்தே ப்ரோ ஆமா அக்ரிமெண்ட்யெல்லா இல்ல ப்ரோ ஏஜெண்ட் மூலிமா போன ப்ரோ
நீங்க எப்பா வேணா வீட்டுக்கு வரலாமா
இல்ல இல்ல ப்ரோ அப்டியெல்லா இல்ல அவுங்க அப்டிதா சொல்லி கூட்டு போணாங்க அங்க போனோனே பாஸ் போட் விசா எல்லா வாங்கி வச்சுக்கிட்டாங்க ப்ரோ எந்த எமர்ஜென்சியுமே வர முடியாம போயிடு ப்ரோ நா நாலு வருஷோ இருந்தம்ப்ரோ
நாலு வருசமா ப்ரோ
ஆமா ப்ரோ நாலு வருஷோ ஒரே இதுல இருந்து ஒரே ஊர்ல இருந்தோ ப்ரோ
ப்ரோ
இப்ப இவுங்க வேல சொல்றாங்க
ப்ரோ வெயில் வெயில்லு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ வெயில் முடியல வேலை காலையில ஏச்சோம்னா வேலை ஸ்டார்ட் பண்ணோம்ன்னா சாயந்திரம் ஆயிடும் ப்ரோ ஒரு சில நேரத்தில் நைட் டியூட்டி கூட ஆயிடு ஒரு சில நேரத்துல விடியகாத்தாலே செய்வோ அதுவு ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஏனா போணும்னா தா சொல்